ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குதா ம் எனக் கேக்குது
இன்னா பண்ட்றீங்
நானு படுத்துனு இருக்க இப்பதா எழுந்த
உள்ள இருக்கீங்ளா வெளிய இருக்கீங்
நா வந்து உள்ள இருக்கே
ஏ வெளிய போய் பேஸ்லால
வெளிய போய் பேசலா அந் அந்த சைடு வந்து அ பூட் டாப்பால் போட்டுருக்காங்க இங்கந்து ஏசி வெளிய போயரக்கூடாததுக்கு
ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வந்துருந்தாங்க ஒரு கேண்டிடேட்டுக்கு
ஓ ஓ அப்டியா
இருந்தாங்க நா வந்த ரெஸ்க் மா வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க
என் ஆ ஆ
வாங்கி எடுத்துட்டு போய் குடுப்பே அப்றோ அவுங்க உள்ள கூப்டாங்க ரெஸ்யூம்
ஏது புரில
ரெஸ்யூம் வந்து அவங்க அந்த கேண்டிடேட் கிட்டருந்து
ம்
வாங்கிட்டு போய் சார் கிட்ட குடுப்ப அவங்க செக் பண்ணிட்டு எல்லாமே பாத்துட்டு உள்ள கூப்டு வாங்க சொல்லிருக்கே அப்றோ அவுங்க வந்தா ங்க அவருக்கு மேல உயர்காரி இல்வன சொல்லிட்டு நாளைக்கு வர சொல்லி கெளம்ப விட்டு அத ஏங்ககிட்ட சொல்லி சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டே அவுங்க கெளம்பிட்டாங்க
ம் அவங்க இன்னைக்கு வருவாங்களா
ஆ தெரியலியே எப்டினு தெரில ஆ ஆ வருவாங்களான்ள அதான் பண் ஒரு ஆ
ம் சேர் செரி அந்த விடுங்க பாத்துக்கலா
அப்றோ நீங்க என்ன பண்றீங்க கேக்குதா ஆர் சி பி இரண்டாவது கோப்பய ஆடிச்சுது
ஆமா அத
அந்த குண சுனால் பாண்டியா ஏதோ ஒரு இது இல்ல அது செலப்ரேஷன்ல வன்ட்டு ஏதோ கலாய்கிற மாரி பண்ணிருப்பான் பாகிஸ்தானுதா
யார கலாக்கிற மாரி
சி எஸ் கே வ தா
அப்டியா எல்லா நாளும் பாக்கலையே
ஆ அஞ்சு காம்ச்சிட்டு ரெண்டு காமிப்பான் அஞ்சு அஞ்சு ஆஞ்சு இதுதான் காமிச்சிட்டு அப்புள எழுதி வேறெது காமிப்பானா அதான் அது சி எஸ் கே கிட்ட உப்பயகிஹ்யா
ரெண்டு எண்ண வாங்கிருக்காங்க அதுக்குள்ள என்ன ஆட்டவும்
அதுதான் அப்பறோ ப்ரோ இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இல்லாம போய்டுவாங்
ஓ எல்லாமே போயிடுவோம்மா மா
இல்ல அந்த டீம் இல்லாம போய்டுவாங்க மைதன் கூட வர மாட்டாங்க பிரியாம கூட வ
ஆமாம்மா ஏதோ ரெண்டு வாட்டியும் அடிச்சுட்டானுங்க
ட கன்டிநியூவா வேற
ஒண்ணு ரெண்டு பேரு வெளியே போயிட்டா கூட அந்த டீம் அந்த வடியில இருந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடு இக்கு இந்த அணிதா அவளுக்கு செட்ட் ஆயிருக்கு இதுல இருந்து ஒருத்தர் ரெண்டு நல்ல பிளேயர் நல்ல ஆட்டக்காரங்க வெளியே போயிட்டா கூட அவ்வளதா அந்த டீம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது
அது அவங்களுக்கு புரிய மாட்டுது
ஓ
இப்பயே ஓவரா
இப்ப ஒண்ணுமே இல்ல நம்ம நம்ம அணியில இருந்து தோனி ஜிடேஜா ரெண்டு பேர் போனதுக்கே டீம் அவ்ளவுதா நாசமா போ அப்பதா அந்த டீம் ல வந்து யாருமே கிடையாது வெறு விராட் கோலி மட்டும் தா
ஆனா இந்திய க்காக நெறைய வந்து பண்ணிருக்காரு
ஆமா அது இதுதா ஆமா நல்ல சாதன தா அவுரு கையில வச்சிருக்காரு
அப்பனா எய ஐ பி எல் ன்னு வந்தா. மட்டு இப்படி பண்றான்னு தெரில
அது என்னவோ அது முடியா இருக்கும் போது பண்ணலா அது என்ன வேணா பண்ணலா ஏன்னா நம்ம அணி இந்தியா அணிக்கோசர அவுங்க பண்றது சரி ஆனா இவ வந்து உள்ளுக்குள்ளயே இருக்கும் போதே எல்லாருமே போட்டிட்டு திட்டுறது எல்லாருையுமே கிண்டல் பண்றது
ஆஹ
எல்லாருமே வம்புக்கு வளகிறது எதுக்கு எல்லாருமே எங்க இருக்கறவ தான எதுக்கு ப்ப எல்லாரையு போட்டு வம்பு வழக்கன்னு
உஹம்
அதல்லா கொஞ்ச அ ரிசாண்டா ஒரு மேட்சல வந்து ஹைதராபாத் ஹைதராபாத்க்கும் ஆர் சிபி க்கு ஒரு மேட்சி அந்த மே ஆமா இந்த ஐ பி எல் ல தா
ஆஹ்
மேட்ச் பாரிஸ் என்டுன்னு ஒருத்தரு இருப்பாரு ஹைதராபாத் இல்ல
ஆஹ்
அவ கூட ஒரே சண்ட அவ அவ கம்முனு தா இருந்தா ஓ
ஆ
பொழுதென்னிக்கு போய் போய்ட்டு அவனை அவ பேக்கிங் பண்ணும் போது அவனை கிண்டல் பண்றது
ஆ திரும்பி விராட் கோலி பேட்டிங் ஆர்றப்போ நீ வந்து போலிங் போடு அப்டின்ற மாதிரி ஆகஷன் பண்றது
ஆ
அதுக்கப்பற நடுல ஒரு பேச்சு வார்த்த மாதிரி அது ஒரு சண்ட மாதிரி போய்
அதுக்கப்பற லாஸ்ட்டா வந்து என்ன பண்ணுவாங்க கை கொடுப்பாங்க எல்லாரு
அ
ஓ செண்டு வந்து கை குடுக்குறா இவ அப்டியே கண்டுக்காம மாதிரி விட்டு போற
அ
ஓகே அதலா நல்ல ப்ளேயரா இருந்தாலு எங்க ஊர்ல தலக்கனோ இருக்க கூடாது
ஆமா அது உங்களாலு வந்து ஒன்னு சாத இப்ப அடுத்து எலக்சன்ல மோடி வருவாரா இல்ல சும்மா போட்டுன் பக்கத்துல நிப்பாரா
அடுத்த ச அடுத்த ச அடுத்த மேட்ச்ல இருந்து அடுத்த கேம்ல இருந் வருவந்தா சொல்லிருக்காங்க ஆ ரெண்டாயிரத்தி இருவத்தி ஏழு
விளையாட மாட்டாங்க வந்து நிப்பாங்க அவ்ளதா சப்போர்ட் பண்ணுவாங்க
சப்போர்ட் இல்ல இல்ல அணியிலே இருப்பாங்க நெனைக்கிறே
அவரு இருக்கிற நாளதா அறிவே இல்ல டிக்கெட்டு
ஆமா
அதனாலேயே அவர் பேர மட்டு பயன்படுத்திக்கிறாங்க
ஆமா கரெக்டுதா
ஆ ஆஹ
இப்ப வர வர வ வர வருஷமு இதே மேரி பண்ணாங்கனா மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஏனா இ இ இந்த வருஷம் முடிவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வர்ஷோ வெளையாடவே இருல்லாததுனால அடுத்த வர்ஷோ வர்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டாங்க ஆ வந்து ஒரு மேட்சல்ல சொன்ன ஒரு கேம்ல வந்து சொன்னாரு
ஆ
ஓ அது மக்கள் கொஞ்சோ
அது அணில இருந்து அணித் தலைவர் எது சொல்லலையா
இல்ல இல்ல ஆனா அணி தலைவர் தா சொன்னாரு
அப்டி அந்த இது இல்ல அந்த பிரான்சைஸ்சு
பிரான்சைஸ் வந்து எதுமே சொல்லல
ஆ
ஆனா நம்ம அணி தலைவர் மட்டு சொன்னாரு சேரி அது யாரு பெருசா எடுத்துக்கல அதயு அப்பறோ பெருசா எடுத்துக்குன்னு அத அப்பறோ நம்பிக்க வச்சுட்டு
எதுக்கு தேவையில்லாததுன்னு விட்டாச்சு
இந்த வாட்டிதா போனா வாட் இந்த வாட்டி தா ஆச்சி ஜெய்ச்சோ நல்லாவே வெளையாடுதாம்
ஆமா ஆமா கரெக்ட்டுதா இல்ல ஆ கடந்த ரெண்டு வர்ஷோனு இல்ல கடந்த ஒரு நாலு வர்ஷமாவே அவ கொஞ்ச நல்லாதா வெளையாட்றா ஆனா இந்த ரெண்டு வருஷந்தா அவுங்க கப்படிச்சிருக்காங்க
ஆ இன்னு கொஞ்சொ மேம்படுத்திகிட்டா நல்லார்க்கு அவுங்க வெளயாட்டு திறன்
ஆமா ஆமா நம்ம நம்ம இறுதி போட்டிக்கு போனது மட்டுமே பத்து வாட்டி
அ
அந்த பத்து வாட்டிமே நம்ப கப் நம்ப வந்து கப்படிச்சிருந்தா நம்பளுக்கு இந்நேரொ பத்து கப் இருந்திருக்கு
ஆ
இவனுமே எவ ஊட்டு கப்ப வச்சினே இப்டி பன்னுனு இருக்கானுங்க ஒன்னு புரில எனக்கு நீங்க எங்க இருக்கீங்க எங்கருக்கீங்க
நா
புரியல
க்குதா உங்களுக்கு
ம் கேக்குது நீங்க எங்கரு
சரி ஓகே நா அப்பற பண்ற
சரி ஓகே ஓகே